ஆ கேக்குதுங்களா என்னோட வாய்சு தெளிவா வணக்கம் வணக்கம் ஓகே ஓகே ஓகே ஆ ஆமா இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கு விடுமுறையில் விடுமுறை
ஆ ஓகே விடுமுறையில நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க வீட்ல
ஆ விடுமுறையில அ தோட்டத்துக்கு போவே தோட்டத்துக்கு போயி அப்பா அம்மாக்கு எதாச்சு உதவி செய்வே
ஓகே
இந்த ஃபார்ம் ஒர்க் பாப்பே அதுக்கப்றம் ஏதாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்பாவது அ மாரி நா வெளயாட்லா அப்டின்னு சொன்னாங்கன்னா ஆபிஸ் ஃப்ரண்ட்ஸ் கூட வெளிய போய் கிரிக்கெட் எத விளாடுவோ அப்றோ மத்தபடி ஏதாச்சு மூவிய பாத்துட்டு அப்டியே இல்ல ஏதாச்சு கடைக் போறது ஏதாவது திங்ஸ் வாங்கணு அந்த மாரி் அப்டியே போயிருன்னு வச்சுக்கோங்ளே
பசங்களுக்கு இதுதா வேலைகளாவே இருக்கு கரெக்ட்டா
ஆமா இந்த மாரிதா இருக்கு
சமையல் பண்றது அதெல்லா பிடிக்குமா உங்களுக்கு
ஆ நா சமையல் பண்றது நா காலேஜ் படிக்கும் போதெல்லா வந்து ரூம் எடுத்து தாங்கியிருந்தோ அ ஹ ரூம்ல ஒரு பத்து பேர் சேந்து சமைக்கலா கடைக் போவேன்னா சமைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி யாருக்குமே எதுவுமே தெரியாம பிளான் பண்ணோ சமைக்கலா அப்டின்னு அதுக்கப்றோ சமைக்க ஆரம்பிச்சு கடைசில யாருமே தெரியாதுன்னு பேக் வாங்கிட்டாங்க நா வீட்ல எங்க அம்மாவுக்கு அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவேங்க என்ன செய்யறாங்கன்னு சும்மா பாத்துட்டு இருப்பே அத வச்சு செரி யாருமே செய்யல அப்டின்னு சொல்லிட்டு நா ஸ்டார்ட் பண்ணி அ ஆமா சும்மா சமை க் இது எல்லாமே எல்லாத்துக்கு சேம் ப்ராசஸ் தான ஆ ஸ்டாடிங் பேசிக்கான ப்ராசஸ் ஆ வெங்காய தக்காளி போட் டுட்டா அதுக்கப்றோ என்னென்ன குழம் வைக்கிறமோ அதுக் தகுந்த மாரி அந்த இங்கிரீடியன்ஸ் போட்டாவே முடிஞ்சிரு சோ நல்லாவே சமைக்க கத்துக்கிட்டே அங்க காலேஜ் படிக்கும் போது ரூம்ல ஒரு ரெண்டு வர்ஷோ கொரோனாக்கு முன்னாடி நல்லா சமைச்சுட்டு இருந்தோ ம் ம்
ஆனா வந்து யாருக் குமே சமைக்க தெரியாதப்போ நீங்க சமைக்கிறப்போ உங்களோட வ உணவ வந்து கண்டிப்பா பாராட்டுவாங்க அத் அது வேற விஷ்யோ அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா இவங்க பாராட்டுறத வந்து உங்களுக்கு புடிச்சு போய் என்ன பண்ணு வித விதமா நம்ம சமைக் கினுனு நம்ம மொப நம்ம தொ ஐ கைபேசிய எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து இன்னைக்கி நம்ம என்ன செய்யலா இன்னைக்கி என்ன செய்யலானு சொல்ட்டு பாத்து செய்யறது வந்து அதெல்லா வந்து ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லலா அவுங்க சாப்ட்டு பாத்துட்டு நம்மள வந்து நம்மள வந்து பெருமையா சொல்றப்போ ஆ நம்மளுக்குள்ளயு ஒரு திறம இருக்குடோய் அப்டின்ற மாரி ஒரு சந்தோஷோ இருக்கு இதுக்காகவே நம்ம செய்யவோ இது மாரிதா நானுமே அதே மாரிதா கத்துக்கிட்டேனே வச்சுக்லா எப்டின்னா வந்து நானுமே சின்ன வயசுல பாத்தீங்கன்னா சமைக்கிற ஆர்வல்லா இல்ல ஆனா எனக்கு வந்து எப்ப பாத்தா இந்த உப்பு எனக்கு எப்பவுமே இந்த உப்பு புளிப்பு காரல்லா கொஞ்சோ புடிக்கு எங்க வீட்ல மீன் கொழம்பெல்லா வந்து ஒரு வித்தியாசமா செய்வாங்க எப்டின்னா வந்து இந்த மாரி தாளிச்சு செய்ய மாட்டாங்க ஒரு மாரி வித்தியாச வித்தியாசமா செய்வாங்க அத எப்டி செய்வாங்கன்றது வந்து நா இந்த சின்ன வயசுல பாத்தது கெடையாது நா வந்து படிச்சுக்க இப்ப காலேஜ் படிக்கிறப்போ பாத்தீங்கன்னா அது எதேதா செய்யணு அந்த மாரி டேஸ்ட்ல கொண்டு வர்ணனு சொல்ட்டு அங்க தக்காளி வெங்காயல்லா போட் டு செஞ்சாங்கன்னு நா நெனச்சு நா வந்து அந்த அது அந்த ஒரு மாரி வேற மாரி கலவைகள் போட்டு அது எப்டி எண்ண ஊத்தி எப்ப எத போடுனு எதுவு தெரியாது எல்லத்தையு ஒன்னா போட்டு செஞ்ச அது ஒரு நல்ல ஒரு டேஸ்டா இருந்துச்சு அத சாப்ட்டு பாக்குறப்போ இந்த நா எங்க அம்மா செய்யற அந்த மீன் கொழம்புக்கு ஈக்குவலாவே வந்துச்சா அப்பதா நெனச்சே செரி ஓகே இப்டிதா மீன் கொழம்பு செஞ்சிருப் பாங்கன்ன அதுக்கப்பறந்தா எங்க அம்மா எப்டி பண்றாங்கன்றது ஒண்ணு ஒண்ணா பாத்துக்கிட்டது இங்க பாட்டி வந்து வீட்ல செய்யறது இதெல்லா வந்து நாப் பாத்து கத்துக்கிட்டு ஒவ்வொன்னு நானு வந்து நா செய்றே நா செய்றேன்னு இந்த செய்ய ஆரம்பிச்சே அதுக்கப்புறோ நல்லா செய்யறதுன்னா இந்த கைபேசிய பாத்து பாக்குற செய்யறது இது மாரி புது விதமா செ செய்யணுனு ஆசப்பட்டு பண்ணி பண்ணி எனக்கு சாஉணவு வகைகள் சமைக்கிறதுல்லா வந் வந்து எனக்கு ரொம்பவே புடிக்கு அந்த அளவுக்கு வந்து அது மேல ரொம்பவே ஆர்வோ அதிகமா இருக்கு அதே மாரி வீட்டுல பாத்தீங்கன்னா நா வீட்ல இருக்கேன்னா வந்து என்னமோ நா சமையல் பண்ணி முடிச்சாதா எனக்கு என்னமோ அந்த நாலே நிம்மதியா முடிஞ்ச மாரி இருக் தோணு கூடவே பாத்தீங்கன்னா நம்ம இந்த ப்ப இவங்கல்லா வந்து நம்மள டாசர் பண்ண கூடாது அப்டின் சொல்லிட்டு ஆ அவங்க எங்க அம்மா அப்பா கிட்ட வந்து அந்த குட்டி பசங்கள ல்லா விட்டுட்டு நா என்ன பண்ணுவே நா ஏ வேலைய பாத்துக்கிட்டு இந்த மாதிரி கால வேலைய பாத்துட்டு என்னோட இத பண்ணிட்டு இருப்பே நீங்க உங்களுக்கு இந்த இந்த இந்த ஒரு ஆ வ் வேலைகள்ல்லா எப்டி நீங்க தேர்ந்தெடுத்தீங்க யார் மூலமா அவங்களுக்கு கிடச்சது ஆ
ஆ இப்ப நா போயட்டுருக்க பணிய சொல்றீங்களா
ஆமா அது பர அதுவு பிளஸ் கூடவே பாத்தீங்கனா இப்ப இப்ப நம்ப வீட்டிலிருந்து வேலை செய்யறது இதெல்லா எப்டி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க
ஆ இது இதெல்லா வந்துட்டு எ அக்கா ஒருத்துக்கு மூலமா ம் ஆ ஒரு அக்கா இருக்காங்க அவங்க தா வந்து இந்த மாரிலா இருக்கு சோ அவ்ங்களுக்கு அவ்ங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க சோ அவ்ங்க என கிட்ட இந்த மாரில்லா இருக்கு பண்லா அப்டின் சொல்லி அவ்ங்க
சொன்னாங்க நீங்க பேங்க் வேல வந்து எப்டி ஜாயின் பண்ண எப்டி வந்து உங்களுக்கு கிடச்சிது
ஆ எனக்கு பேங்க் வேலன்னா அதுவுமே சொல்ல போன. இல்ல எக்ஸாம் இல்ல அது ஒரு வேக்கன்சி இருந்ததா சொல்லி ஒரு தெரிஞ்ச நன் அ நண்பர் ஒருத்தவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறோ அதுக்கு ரெஜியூம் அனுப்பிட்டு இன்டர்வியூ கூப்ட்டாங்க. அது போய் இன்டர்வியூ அட்டண் பண்ணோ ஓகே செலக்ட் ஆயிட்டீங்க அப்டின்னாங்க.
எப்டி ஈ ஆ எந்த ஒரு எழுத்து தேர்வு இல்லாம எப்டி நீங்க வந்து அப்படிப்ப நீங்க வந்
ஆ இது வந்துட்டு ஆ இந்த பணி வந்து எலிஜிபிலிட்டி சொல்ட்டு அவ்ங்க வேகன்சி போடுவாங்க. வேகன்சிக்கு நம்ம டேரக்டா இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுல செலக்ட் ஆவறது தா பெருசா இதுக்கு தேர்வு எதுவு இல்ல.
இதுதா இல்ல அந்த மாரி கெடைக்காது ஏ சொல்றன்னா இப்பெல்லா வந் ந்து வங்கி பணிக்கு பாத்தீங்கன்னா கட்டாயம் வந்து எக்ஸாம் ஆ எழுத்து தேர்வு இதெல்லா கண்டிப்பா இருக்குன் சொல்லுவாங்க ஆனா நீங்க உங்களுக்கு கிட வந்து ரொம்பவே அபூர்வம தா இருக்கு இது எப்டி கிடச்சதுன்றது எனக்கு தெரில அதுவு பாத்தீங்னா உங்க மாவட்டத்திலேயே நீங்க க வாங்கி உங்க வீட் ங்கே உங்க வீட்டு கிட்டயே வாங்கிருப்பீங்க கரெக்டுங்களா
என்ன ஒரு ஒரு இருவது கிலோமீட்டருக்குள ஒரு பதினேழு பதினெட்டு கிலோமீட்டர்லயே தொலைவிலே இருந்துச்சு ச்சு சோ அதுவு அது ம். அதுவு ஒரு காரணோ ச் ஆ வீட்டுக்கு பக்கத்திலயே இருக்கு இல்லேன்னா நா ஆ வேற பணிக்கு ஆ நீதிமன்றோ பணிக்கு தா போயி ருந்திருப்ப சரி ஒரு வீட்டுக் க்கு வருகாமயில இருக்குல்ல சரி இதுவு போய் ட்ரை பண்ணுவோ இப்டி இருக்கு இந்த வர்க்கு அப்டின் சொல்லிட்டு தா அ போனா இதே வந்து ஒரு அம்பது கிலோ அம்பது கிலோமீட்டர் அருவது கிலோமீட்டர் தொலைவுல இருந்துச்சுன்னா நா இந்த பணி கெடச்சிருந்தாலுமே நா போயிருக்க மாட்டே இது ஒரு காரனோனு வச்சுக்கோங்களே பக்கத்துல இருக்கு இப்போ போயிட்டு வந்தர்லாம் எப்டி இருக்கு அப்டின்னு போலாம் அப்டின்னு சொல்லிதா நா இந்த இதுக்கு
இது வந்து பாத்தீங்கன்னா தற்காலிகமாக
இந்த நா போயிட்டிருக்க அந்த பதவி அந்த ஒரு ஒர்க்கு அந்த பதவி வந்து கம்பனி ஆ அந்த பணி வந்து கம்பனி நீக்காத வரைக்கு நிரந்தரம் தா ஆ அவங்க வந்து ஏதாச்சும் காஸ் ஆ கட் அந்த மாரி ஏதாது ட்ரை பண்ணி இந்த கொஞ்ச பேர் இருந்தா போது இந்த பணிக்கு அப்டின்னு சொல்லிட்டு இருந்தா மேபி எனக்கு தெரில ஆ நானும் ஒரு ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட போயிட்ட அம் அந்த மாரி நிக்கறமாருந்துச்சினா நீக்கலா இல்ல அந்த பணி நிரந்தரம் அப்டின்னா என்னோட பணி நிரந்தரம்தா
ஓகே ஓகே நிரந்தரம்னா அதுக்குன்னு ஒரு தனி ஒரு இது கொடுப்பாங்கல்ல லெட்டர் கொடுப்பாங்க தானே அந்த நிரந்தரம்கான பணி காண லெட்டர் குடுத்துருக்காங்களா இது
ஆ நானு நிரந்தரம் ஆயிட்ட பெர்மனன்ட் அ க என்னோட கன்பர்மேஷன்லாம் ஆயிட்ட
ம்
ஆ நீங்க நிரந்தர பணியா அப்டின்னு கேக்கம்போது நா பொது அளவில் பொது அளவுல சொல்ற ஆ ஒரு சில ப பணி வந்து பிரைவேட் பேங்க் பிரைவேட் பேங்க்ல வந்து இந்த ரோல் போதும் ஆ நா பொதுவா சொல்ற சொல்றேன் நா கன்பர்மேஷன் தா நா
ஏன்னா நறைய பணி வந்து நறைய இதுல வந்து வேலை வந்து இந்த மாரி வந்து எழுத்து தேர்வு இல்லாம போறவங்களுக்கு வந்து ஆ ப ஆ தற்காலிகமாக தா வச்சிருக்கறது அதுக்காக நா யோ நான் அந்த மாரிதா இருக்க
தம் அந்த இது கான்செப்ட்ல பர்மனன்ட் ஆயிட்ட ஆனா வந்து வங்கிய பொறுத்த வரைக்கு வந்து ஆ சம்பளம் அ ஓகே ஒரு மாசம் சம்ப சம்பாரிக்க சமாளிக்கற அளவுக்கு தருவாங்க
ம் அதுதா ஆனாலும் நீங்க வந்து உங்க டைம் கடைக்கிறப்போ வந்து அரசு வேலைைகள வந்து நீங்க கொஞ்ச யோசிச்சு பண்றது வந்து ஒரு நல்ல விஷயன்னு நா சொல்லுவே
ஆ அது கரெக்ட் தா ஆனா அதுக்க அதுக்கான முயற்சியிலயும் தா ஈடுபடற இப்போ இருக்கு இப்போ அதுக்கான ஓகே அதுல போ போலாம் எக்ஸாமுக்கான தேதி எல்லா அறிவிச்சட்டாங்கன்னா இந்த பனிய விட்டுட்டு கூட நா அதுல போயிருவேன் ஆ சோ அது ஒரு இதுவும் ஒரு மாரி எனக்கு தர்க்காலிகமாகன்னு வச்சுக்கோங்கள
எக்ஸாம்லாம் அறிவிச்சா கூட அத வந்து நீங்க எக்ஸாம்க்கு ஒரு பக்கவத்தா இருந்தாலும் இத ஒடனே வந்து நீங்க வேல கடைக்காம விடறது வந்து நல்லா இருக்காது நீங்க வேல பாத்துக்கிட்டே வந்து வந்து அந்த எந்த எக்ஸாம தேர்வு எழுதணு ஏன்னா ஏன்னா ஒரு பத வி வந்து உங்களுக்கு நிரந்தரமா இருக்கு அப்டின்றப்போ நீங்க வந்து அ இன்னொன்னு இது கிடைக்கிறதுக்குள்ள வந்து அவசரப்பட்டு நம்ம இந்த ப பதவிய விட்டுட்டோ அப்டின்னா அதுக்கப்றோ இதுவு இல்லாம அதுவு இல்லாம போய்ரக்கூடாது ஏன்னா அரசு பதவின்றது வந்து கடைக்கு கடைக்காம போய்றாது இப்ப வர நெறைய சொல்லிரு காங்க ஒரே வருஷத்லே நம்மளுக்கு வந்து வேலைாய்ப்பு குடுக்குற மாரிலா சொல்லிரு காங்க இருந்தாலு நம்ப வந்து அடுத்த வேலை வந் நிரந்தரம் ஆகுது அரசு வேலை நிரந்தரம்னு தெரிஞ்சதுக்கு அப்றோ இந்த வேலைய விட்றப்பதா அது வரைக்கு நம்ம யாருகிட்டயுமே வந்து இத பத்தி நம்ம வந்து முழுசையா சொல்லாம நம்ம வந்து அதுக்கே இந்த மாரி நம்ம வந்து பண்ணிக்கிட்டோனு வைங்களா உங்களுக்கு வந்து அது வந்து எந்த ஒரு பிரச்சனையு இல்லாம நடக்குனு நா நெனைக்கிற அதனால வந்து எந்த ஒரு காரணத்த கொண்டு வந்து அவசரப்பட்டு மட்டு ஒ எக்ஸாம் எழத போறோன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அந்த வேலைகளை மட்டு நீங்க தவிர்த்துட்டு நீங்க இந்த வேலைக்கு பாக்லான் பண்ணீங்கன்னா குடும்பத்துல எப்டி இருக்குன் நிலவரோ தெரியாது அதே மாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வெக்லானு கூட அ அவங்க யோசிச்சிருக்கலா இது நிரந்தரமான ஒரு வேலையா இருக்கும் போது கல்யாணம் பண்ணிட்டு கூட நீங்க அந்த அரசு வேலைய நீங்க பாக்குறப்போ இது ரெண்டுத்தையுமே நீங்க வந்து சமாளிச்சிக்க முடியு அ என்ன சொல்றீங்க நா சொல்றது கரெக்ட் தானுங்களா
ஆ கரெக்ட் தா கரெக்ட் தா எப்பவுமே அதுதா கான்சப்ட்டு ஒரு வேலைய வந்து விட்ற அப்டின்னா ஒரு பேக்கப் அ ஒரு பிளான் வச்சுட்டு விடணு அப்டிங்கறதா அது சேப்டியான சேப்டி சைடு அதுதா ஸோ கரெக்ட் தா நீங்க சொல்றது கரெக்ட் தா
கண்டிப்பா கண்டிப்பா ஆமா ஆ இன்னொன்னு உங்ககிட்ட நெறைய பேசுன்னு நெனைச்சிட்டு இருந்த அது வந்து நா சொல்ற இன்னொரு தட நா கால் பண்றப்ப சொல்ற இப்போ வந்து உங்களுக்கு எதோ வேல இருக்குன்னு நெனைக்கிறே எனக்கு ஏதோ வேல இருக்கு நெனைக்கிற நா வந்து கொஞ்ச நேரோ கழிச்சு நா உங்களுக்கு கால் பண்ற நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்ச வெயிட் பண்ணுங்க நா கூப்பட்ற இப்போ
ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க ம்